ஹலோ ஹாய் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எப்டிருக்கீங்க
நல்லாருக்கேங்க காஃபி போட்டேங்க
சூப்பர் சூப்பர் ம் சில பேருக்கு இங்க வந்து டிஃபன் சாப் த்து முடிச்சோனே சு
காஃபி குடிக்கணு அப்டினு சொல்லிட்டு ஆமா ஆமா அது வந்து எனக்கு வந்து வெளிய போனா வெளிய போனா மீன்ஸ் இந்த டூரு இந்த மாரி போவோல்லங்க அந்த மார போம்போது வேணா எனக்கு அந்த மாரி தோணு
சரி சரி ம்
ஏன்னா இப்போ வெளிய போறோ அவுட்டிங் போறோ சோ வந்துட்டு நமக்கு டைஜிஷன் ப்ராப்ளமாருக்கு அதனால லைட்டா எடுத்துட்டு அது ஜை ஜைஜிஷன் ஆகணு அப்டிங்றக்காக அந்த காஃபிய எடுத்துக்கு
சேரி சேரி சேரி டீ குடிப்பீங்ளா இல்ல காஃபி மட்டுமா
காஃபி தா புடிக்கு இல்ல ஃபர்ஸ்ட்டெல்லா டீ தா புடிக்கூ
அ
அப்புறோ வந்துட்டு இந்த அல்சர் ப்ராப்ளம் வந்துச்சு டீ குடிக்கக்க கூடாது அப்டினாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாளா ஃபுல்லாமே எங்க சின்ன வயசுல இருந்து டீ காஃபியே புடிக்கவே புடிக்காது அதுக்கப்புறோ ஒரு ஸ்டேஜ்ல டீ புடிச்சிருந்தது அப்புறொ அந்த சேஜி விட்டுச்சி இப்ப காஃபி மட்டுந்தா
ம்மா நா சின்ன வயசுல இருக்கிறப்ப டீ காஃபி நல்லா சாப் ப்புடுவ பெரிய க்ளாஸ்ல தா குடிப்பேனு சொன்னாங்க ஆனா இப் இப்போ எனக்கு அது டீ காஃபியே பிடிக்க மாட்டேங்குது
ஆஹா செரி செரி செரிங் ஆனா சின்ன வயசுல பாலே எனக்கும் புடிக்காது சுத்தமா புடிக்காது சின்ன வயசுல இருந்து இந்த காஃபி டீ அதெல்லா குடிச்சதே இல்ல
நா இப்போ வந்து பால் மட்டு குடிக்கிறே க அதாவ்து ரொம்ப விரும்பில்லா குடிக்கல கண்ணு மூட்டு கடக்கடன்னு ஊத்திப்பே
அந்த மாரிங்ளா செரி செரி எனக்கோ பால் புடிக்காதுங்க அப் அப்டியே இது பண்ண புடிக்காது எதாவ்து அதுல மிக்ஸ் பண்ணி குடிக்கதுன்னா ஓகே வெறும் பால்ன்னா கு புடிக்காதுங்க
ப்ரெக்னன்சி சமயத்துல குடிச்சி தான ஆகனு வேர வழி இல்லல்ல
ம் ம்
அப்பல்லாம் கொஞ்சொ அந்த மாரி தா எடுத்துக்கிட்டே செரி அதுக்காக
செரிங்க
அதுக்கப்புறோ லாஸ்ட்டா எங்க போனீங்க டூருக்கு எங்க போனீங்க
சொல்லியிருந்தனு நெனைக்கிறே கேர்ளா போயிருந்தேங்க
ஓ கேர்ளா ஓ சூப்பர் சூப்பர் நா போன வாரொ எங்க போயாச்சு ஆ நா போன வாரொ நா எங்க ஊருக்கு போயிருந்தே ஒரு ஃபங்க்ஷன்னு
அ
பங்க்ஷன்ல போயிட்டு அப்பறோ ப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் ரிலேட்டிவ்ஸ் வரல ப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்லா வந்திருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஒரு சீர் ஃபங்க்ஷனு
ஓகே ஓகே
அ நல்லா இருந்துச்சு இந்த ஒரு கெட்டு கெதர் மாரி நல்லா இருந்துச்சு
அ ஹ
ம் பட் ரொம்ப டைம் தா ஸ்பென் பண்ண முடியல ஒடனே கெளம்பி வரணுன்றதுனால அ பரவால்ல ஒரு டூ ஹார்ஸ் இருந்தோ நல்லா ஜாலியா இருந்துச்சு அப்புறொ ஃபோட்டோஸ்லா எடுத்தோ அது அந்த மெமரிஸ் போது நல்லா இருந்ச்சு
செரி செரி செரிங் செரிங்
ஆனா முடிச்ட்டு வரப்போ தா கொஞ்சொ கஷ்டமா இருந்ச்சு என்னடா விட்டுட்டு எல்லா வந்துட்டோமேன்ற ஒரு ஃபீல்லா இருந்ச்சு பட் மத்தபடி நல்லபடியாக முடிஞ்ச்சு
ம்ஹும்
ம் ம் அப்பறோ நீங்க எப்டி புக்ஸ் ஏதாச்சு படிப்பீங்களா என்ன மாரி புக்ஸு விரும்பி படிப்பு
புக்ஸ் எல்லா படிக்க மாட்டாங்க
அ
அப்டியே படிச்சாலு இந்த கெரைம் த்ரில்லர் கதையில வந்துட்டு ஒரு திருப்ப வர மாரி ஏதாவது அந்த மாரி கெரைம் த்ரில்லரு யாரு திருடே யாரு திருடே அப்டிங்க அந்த சம்திங்ல ஏதோ ஒரு நாவல்ஸ் எல்லா இருக்கு இல்லைங்க அந்த வாரமலர்ல்லா எல்லா ஒரு கத் போடுவாங்கபஸ்ட் எல்லா அப்டியே வந்து போயிட்டே இருக்கு வாரமலர் மீன்ஸ் ஒரு பெரிய இதா இருக்கு அந்த மாரி இருக்கு அ அதுலலா போ அ அ ஆமா அந்த மாரி
அது வரு அதுக்கப்பறோ கொஞ்சோ பியூட்டி டிப்ஸ் வரு
அ இல்ல இல்ல நா சொல்றே புக்கேனு புக்கே வரேன் நீங்க நீங்க சொல்லி சொல்றது வந்துட்டு அந்த இது கூட வந்து வரு நியூஸ் பேப்பர் கூட வாரமலர்ன்னு போடுவாங்க அது சொல்றீங்க நீங்க நா அதே இல்ல இந்த ராஜேஷ்க குமார் அப்டின்னு சொல்லிட்டு வேற அந்த மார புக்ஸ் வந்துட்டு வீக்லி வீக்லி வரு அந்த மாரி எல்லா வரு
சேரி சேரி சேரி சேரி ம்
கெரைமு அந்த மாரி படிக்கும் போது இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு நம்மளுக்கு அடுத்த வாரம் புக் புக் வாங்கோனு எப்ப வரு அப்டின்னு சொல்லி சொல்லி வெய்ட் பண்ணி வாங்குவோ அ ஒரு ஒரு எதிர்பார்ப்போட வாங்குவோ
ஆமா அந்த கன்ட்னேஷன் வந்து வந்து நெக்ஸ்ட் வீக் என்ன வரு இப்டி வருமா அப்டி வருமானு
அப்ப அந்த மாரியா படிச்சு படிச்சு அப்பெல்லா படிச்சுட்டு இருந்தோ அப்ப நல்லா இருந்தது இப்பல்லா இந்த மாரி இப்போ அதே மாரி சீரியல்ஸ் எல்லா எடுக்கிறாங்க இப்போ சீசன் வைஸ் எல்லா எடுக்கறாங்க அந்த மாரி பாக்குறக்கு எனக்கு ஆமா வெ சீரிஸ் எல்லா பாக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல ஏன்னா அடுத்த கதை என்ன அப்டின்னு தெரிஞ்சு போனு அப்டிங்கிற மாரி இருக்குங்க அதனாலேயே நம்ம பேசாம மூ மூவியா பாத்துட்டு போய்ராலான்ட்டு மூவியா பாக்குறதுங்க
ஆமா ஆமா அதுவர வெயிட் பண்ணிடட்டுருக்கணு இதுக்கு டக்குன்னு இது என்டிங்க் ஆகிடும் இதையே பாத்துட்டு அழகாக வந்துடலா ஆமாங்க ம் கன்டினியூஸா படிக்கணுன்னா நீங்க என்ன மாரி டிப்ஸ் குடுப்பீங்க ருக்க படிக்கணு அதாவது இந்த ஸ்டோரி புக்ல நா சொல்றது எஜுகேஷன் லைன்ல சொல்றே
எஜுகேஷன் லைன்ல பு புரியல நீங்க சொல்றது கேக்குறது
இப்ப ஸ்கூல் புக்ஸு அந்த மாரிலா படிப்பாங்கல்ல அவுங்களுக்கு வந்து நீங்க கன்டினியூஸா படிக்கணுனா என்ன மாரி டிப்ஸ் குடுப்பீங்க
எனக்கு ஐடியா இல்லைங்க நா எனக்கே வந்துட்டு தம்பியோட தமிழ் புக்கு பாத் து அதுல என்னென்ன இருக்கு அப்டின்னு தெரிஞ்சுக்கணு நம்ம வயசுல படிச்சது எப்டிருக்கு இது இப்ப எப்டிருக்கு அப்டின்னு தெரி்ஞ்சுக்கணு ஒரு ஆர்வமாருக்க ஆனா அந்த புக்கு கடைக்கிறது நம்மளுக்கு ரேராருக்கு
ம்ம்
ம்
தம்பி எத்தனாவது படிக்கிறாங்க
ஃபோர்த்து படிக்கிறானுங்க
சூப்பர் ஸ்கூல் கிட்டேங்ளா தூரங்ளா
ஆ கொஞ்சோ ஒரு மூணு கிலோ மீட்டருங்க
சேரி சேரி சேரி வேன்ங்கல இல்ல நீங்க போய் கூட்டு வர்ற மாரி இருக் ஆமா ஃப்ஸ்ட்டெல்லா கூட்டிட்டு வந்துருக்குலா ஃப்ரன்ஸ் கூட வரத்துக் ஆசப் சேரி சேரி சேரி தம்பி ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறோ உங்க பொழுதுபோக்கு என்னவாருக்கு ங்க சே மாரி டிவி பாக்கறது மட்டும்தான் ஓகே ஒரு மைண்ட் ரிலாக்ஸு
ஆமாங்க
ம் ம்
ஈவினிங் அவ வர்ற வரைக்கு ஆமா வேலெல்லா அவ போறக்குள்ளேயே முடிச்சிருவே
சூப்பர் நல்ல விஷ்யோ இல்லன்னா அந்த வேல வந்து இழுத்துட்டே இரு
ஆ ஆமா அதுக்கப்புறோ அவ வர வரைக்கு க்கு மூவிலயே தா இருப்போ அப்புறோ வந் துக்கப்புறோ அவனயே அவ அவனை கவனிச்சுட்டு துணி ஈவினிங்ல தா கொஞ்சோ தொவைக்கிற மாதிரி ஃபோ ஓ கிளாக் அந்த மாரி போட்டு உட்டேன்னா அவனுக்கு ஹோம் ஒர்க் அப்டியே ரொட்டேஷன்ல பண்ற மாரி இருக்கு போ அப்பவே மத்தியான பாத்திரோ ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டிக்கி பாத்திரோ மத்தியான பாத்திரோ ஏதாவது பிப்ரேஷனுக்கு ம டின்னருக்கு பிப்ரேஷன் அந்த மாரி அப்படியே மெதுவா போகு ம் ஒரு சில டயத்துல ஆ அவ கொஞ்சோ எங்கேஜ் அ இருந்தனா ஓகே டி வி போட்டு டான்ஸ் ஆட்லா அப்டின்னு சொல்லிட்டு அது ஒரு டைமிங் போகு எப்பவாது ஆ ஆமாங்க அவனுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட்டாருக்கு அ இன்டர் ஸ்ட்டாருக்க அப்டின்னு சொல்லிட்டு அவனுக்கு எது பிடிக்கு அப்டின்னு சொல்லிட்டு
ஆமாம் எனக்குமே பசங்க கூட பாட்டு போட்டுவுட்டு டான்ஸ்ஸாட பிடிக்கு பசங்க கூட பால் விளையாடுவே ஆ ம் ம் ம் இப்பதா என் சின்ன பையே கி என்ன கிரிக்கெட் ஸ்கூல்ல சேத்து விடுங்க கிரிக்கெட் ஸ்கூல்ல சேத்து உடுங்க சொல்லிட் ட்டு இருக்காங்க அ சண்டே தா எங்கேயாச்சு கிரௌண்டுக் கூட்டு போலான்னுட்ருக்குறோ கிரௌண்டு கூட்டு போனுன்னு இதாருக்கு ஸ்விம்மிங் இருக்கே இதுக்கு பசங்கள சம்மர்ல்ல சொல்லிட்டே இருந்தோ ஆனா கூட்டே போலே யா
ஸுவிம்மிங்க இப்போ வந்துட்டு நாங்களு அப்டிதா ஸ்விம்மிங்கு பக்கத்துல போயிட்டு இருக்காங்க ஒரு குட்டி பொண்ணு தா போச்சு சேரி நம்மளு போய் சேத்தடுவோம்ன்ட்டு ஒன் டே மட்டு எப்டி பண்றாங்கன்னு மட்டு பாக்கலான்ட்டு போனோ அவுங்க பசங்க வந்து தூக்கிட் தூக்கி உள்ள வீசுராங்க அழு
அழுகுராங்க பசங்கல்லா அது அந்த கொஞ்சோ பயோ போகட்டுன்றதுனால அந்த மாரி பண்றாங்க
ஆ ஆமா பட் வந்துட்டு இவ பயந்துட்டு போகவே மாட்டின்ட்டா நாங்க எங்களுக்கு ஆசையா இருந்துது இவுங்க ஜாயின் பண்ணட்டோ ஒரு பிப்டன் டேஸ் கோர்ஸ் தா அது
அ ஓ ஓ
அதனால முடிச்சிருட்டு அப்டின்னு சொல்லி நா நெனைச்சே ஸ்விம்மிங் பூல் நல்ல நல்ல சொல்லிக் கொடு டுத்தாங்கங்க எனக்கு தெரிஞ்சு நல்லா சொல்லி கொடுத்தாங்க ஆனா போக மாட்டேட்டாங்க இவ
அப்போ கவலப்படாதீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க விட்டுருங்க கொஞ்சோ பெருசா சன்னோன்னே சொல்லாங்க இப்ப நம்போ ஃபோர்ஸ் பண்ணோனா அது மேல ரொம்ப வெறுப்பு வந்துரு
அ அ அ இப்போ ஃபுட்பால் க்ளாஸ் நேத்துருந்
அதனாலு அவுங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருவேன்னு கத்துக்குணுன் ஆசையாருக்கு
ஆ
சின்ன வயசுலலா எ பசங்க அ இந்த திருச்செந்தூர் கடல கூட்டு ஐயோ தண்ணி வந்துருங்க போகாதீங்க போகாதீங்கன்னு கத்துவாங்க
ஓ சேரி சேரிங்க
போட்டில எங்கேயாச்சு தண்ணியில் போனாலு அய்யய்யோ அ அழுவாங்க
ஆ
இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல தண்ணி போறாங்க ஃபால்ஸ் அது இதெல்லா குளி க்கிறாங்க இருந்தாலு கொஞ்சோ அந்த பயோ போகல பஸ்ட்டு சேரி கூட்டு போய் பாக்கலா
அ ஆ
கூட்டு போய் பாத்துட்டு ‌அதுக்கப்றோ பாத்துக்கலா
ம் ம்
எ பெரிய பைய தா ஸ்கேட்டிங் கேட்டானு ஸ்கேட்டிங் தா விட்டுருக்குறோ
ஓ சேரி சேரி
ம் நீங்க எப்டி பசங்களோட டேலண்ட்ட எப்டி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க
இல்லைங்க அவனுக்கு ஹோம் ஒர்க்கே எனக்கு பெருசா இருக்குற மாரி இருக்கு அதனால எதுவுமே இல்ல
ஆமா உண்மதா
அதனால அவங்க அப்பா தா ரொம்ப அவ ரொம்ப ஆக்டிவா இல்லைன்ட்டு புட்பால் கிளாஸ் சேத்தி விட்டுருக்காங்க அவனுக்கு கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட் எப்ப பாத்தாலு கிரிக்கெட் கிரிக்கெட் அப்டிம்பா
ம்
அதுவு விருப்பப்பட்டுதா போறா புட்பாலு விருப்பப்பட்டுதா போறா
ம் அப்ப நல்லா இந்த கொஞ்சோ சூப்பெல்லா ஆட்டு கால் சூப்பெல்லா கொடுத்தீங்கன்னா கால் நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கு கிக் பண்ணுறதுக்கு
இல்ல குடிக்கிறது இல்லிங்க அந்த மாரி எல்லா குடிக்கிறது இல்லிங்க
ம் ம் ம் ஏ பையன இப்போ பேஸ்கெட்பால் தாங்க சேத்துவிட்டோ ஸ்கூல்ல அவ வந்து எல்லா கேர்ள்ஸா இருக்காங்க பாய்ஸ் ஒருத்தர் கூட இல்லவே இல்ல
ம்
நா வந்து ஸ்கேட்டிங்க்கே போறே போன வருஷத்துல இருந்து ஸ்கேட்டிங் ஸ்கேட்டிங் கேட்டுட்டு இருக்றா ஆனா அவுங்க அப்பா இருந்துட்டு கேட்டிங் வந்து ஸ்போர்ட்ஸ்ல என்ன வரு இப்பந்தே பாஸ்கெட் பால் பண்ணா நாளைக்கு வந்து அ ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஏதா சு போலா
ம் ம்
பட் பையனுக்கு வந்து ஸ்கேட்டிங்ல இன் டிரஸ்ட்டா இருக்கு போட்டு போய் பாக்கட்டு போய் பாத்துட்டு டு வரட்டு அதுக்கப்றோ பாத்துக்கலா இன்னு கொஞ்சோ பெருசானா கூட அவ புரிஞ்சிச்சுனா பாஸ்கெட்பால்ல விடலா
ஆஆ ஆ புரியுது‌ புரியுது நீங்க ஈவினிங்கா அந்த கிளாஸ்லல்லா கொண்டு போய் விட்டுட்டு வருவீங்ளா நீங்க
இல்லங்க ஸ்கூல்லயேங்க ஸ்கூல்லயே சொல்லி குடுக்றாங்க
ம்ஹூ
போன வருஷோ சிலம்பமு கராத்தேவு போட்டோ
செரிங்க
தம்பி கடைசி நேரத்தில என்ன பண்ணா செலம்பு குச்சி மிஸ் பண்ட்டு வந்துட்டாரு
ஓஹோ செரி செரி செரி
கராத்தே போனாரு கராத்தே போ ஏண்டா போ விட்டோனு ஆயிருச்சு இங்க வந்து எப்ப பாத்தால் டிஷும் டிஷும் டிஷும் டிஷ் ஷும் டிஷும் டிஷும்னு பாக்குறவங்களா யார் கராத்தேல சேத்தீங்க எதுக்கு அவனுக்கு சேத்தீங்கன்ற மாரி
ஆ ஆஆ
உ இந்த தடவ சிலம்பமு செஸ்சு போறன்னாப்புல
செரி செரிங்க
செரி போங்க போய் கத்துக்குங்க பாருங்கனு சொல்லி